ப்பம் தோழி
நா வெயில பேசட்டு
தோழி உங்களுக்கு கேக்குதா
என்ன சாப்ட்டீங்க
தோலி உங்கள்க் கேக்குதா
கேக்குது தோலி
சாப்ட்டீங்ளா மத்யான உணவு
மதிய உணவு சாப்ட்டேன் தோளி நான் குளிப்பனியாரம் சாதம் வெஜ்டபிள் ரைஸ் செய் செஞ்சேன்னெ ஆமாம் நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் என்ன செய்து செய்தீர்கள்
இன்னக்கி நா கறி கொளம்பு தா வச்ச கத்ரிக்கா சட்னி போட்ட
ஆழ்வு எப்பவுமே கறி கொளம்புதானா
இல்லை
உங்க குளந்தைகள் என்ன பண்றாங்க
என்ன தோடி
உங்க குளந்தைங்கள் என்ன பண்றாங்க
கொலந்தைங்கெல்லா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க உங்க கொலந்தங்கல்லா பள்ளிகூடத்துக்கு போய்டாங்கலா
வந்தூவிடார்கல் அஹ் மாலை ஐந்து மணி அளவில் வீட்டிற்கு திரும்புவார்கள் சொல்லுங்க
தோளி காய்கறி சோறு வந்து எப்படி சமச்சிங்கன் சொல்லுங்க
காய்கறி சோறு எப்பவு போல வெங்காயம் தக்காளி இதெல்லா நறுக்கி வெச்சுக்ணு அதுக்கப்றோ பாத்தீங்ன்னா அஹ் எண்ணெய ஊத்தி இஞ்சி பூண்டு பிஸ்ட் எல்லா போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வேக விட்ற வரையு நல்லா வதக்கி அதுக்கப்றோ புதினா இலை கொத்தமல்லி தலை இதெல்லா போட்டு
அரச்சு சாதம் வந்து வீட்ல உள்ள அரிசி போடுவீங்ளா வேற அரிசி போடுவீங்ளா வீட்டுல உள்ள ச்சி போடுவீங்ளா வேற போடுவீங்ளா
இல்ல நாங்க கடையில ருக்குற அரிசிதாம் போடுவோ சொல்லுங்க தோளி
பிள்ளைங்களுக்கு என்ன சாதம் குட்த்துருக்கீங்க
பிள்ளைகளுக்கு காலை இட்லி செய்து கொடுத்தேன் பள்ளிக்கு வெஜிடபிள் ரைஸ் வைத்து விட்டு அனுப்புவிட்
நீங்க கூட்டிட் போயிடுவீங்ளா இல்ல வீட்ல ருந்து யாராச்சு கூட்டிட் போயிடுவாங்களா
இல்ல ஸ்கூல்ல ருந்து அவங்களோட ஸ்கூல் பள்ளி பேருந்து வருது அதுல யேத்தீட்டு அனுப்றே பசங்க ஸ்கூல் ஆஹ் விடுமுறை நாட்கள்ல எப்டி உங்ளோட நாட்கள்ல்லா போச்சு
விடுமுறை நாட்கள் வந்து எப்டின்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டே
ம்
நா அம்மா வீட்ல போயி லீவ் விட்டோனியு ரெண்டு நாள்யே கெளம்பி போய்ட்டே அங்க போயி நல்லா ஒரு எல்லாரு குடும்பத்தினரோடும் எல்லாரு சேந்து நல்லா இது பண்ணோ ஏ அண்ணே பொண்ணாட்டி வந்து மாஸ் சமா இருக்காங்க அதுனால வந்து அவுங்கள போய் பாத்துட்டு அவுங்களுக்கு தேவையான உணவு தினமு அவுங்க ஆசப்பட்ற மாரி என்ன கேக்குறாங்களோ அதெல்லாத்தயு செஞ்சி கொண்டு போய் குடுத்துட்டு அவுங்கள பாத்துட்டு வந்தே அதுனால வந்து நாட்கள் எப்டி போச்சுன்னே தெரியல ஆ புள்ளைங்கள வந்து பயிற்சி மையம் எங்கேயாச்சும் வெளாடுற எடுத்துக்கு கூப்ட்டு போவே இல்லனா நீச்சல் அடிக்கிற மாயு இருக்கு அங்க கூட்டிட் அவுங்க நேரத்த வந்து இது பண்ணி கொண்டு வந்த நீங்க எங்க போனிங்க
நானு பொதுவாகவே பள்ளி விடுமுறை என்றாலே அம்மா வீட்டிற்கு செல்வது வழக்கம் உண்டு
அங்க போயி
அங்கு போயி் நான் போன உடனே என் தங்கையும் வந்து விட்டார் அ மற்றும் அவரது அவரது குழந்தையும் வந்து விட்டார் நாங்கள் வெளியில் பா விளையாட்டு திடல்கள் பார்க்கு இங்க எல்லாம் போயிட்டு வந்தோம்
அம்மா வீட்டுல அம்மாவு அப்பாவுந்தா இருக்காங்களா
ஆமா நானுமே தங்கை மட்டுந்தா என் எங்க வீட்டுல பசங்க யாரு இல்ல
நீங்களு உங்க தங்கையுந்தா
எல்லா ரிலேஷன் சுத்தி ரிலேஷன் சித்தப்பா பசங்க எல்லா இருக்காங்க அவுங்க எல்லா எல்லா வருவாங்க நாங்க போனாவே வந்துருவாங்க
மத்த இதெல்லா எதுக்கு போலையா நீங்க
இல்ல இப்போதைக்கி சித்தப்பா பைய ஒரத் மட்டுந்தா ஹ மேரேஜ் இன்னு ஆகாம இருக்கா அவனுக்கு பாத்துட்டு இருக்காங்க அப்பறோ ஏ தங்கை இரண்டாவதாக கன்சிவாக இருக்குறாங்க அதனால நாங்க பெரும்பாலு எங்கயு வெளியில அதிகமாக லாங் டிஸ்
தூரமா எங்கே போகல யார் மாசமா இருக்காங்க
என் தங்கை
ஒ இரண்டாவது குழந்தையா
ஆஹ் ஆமா அதனால லாங் டிஸ்டன்ஸ்ல எங்கேயும் போக முடியவில்லை பல்ல பசங்கள கூட்டிட்டு
ஆமா மாசமா இருக்க நேரத்துல வந்து எங்க போக முடியாது
உம் அதனாலையா அங்கேயே அருகிலேயே கோவில்கள்
உம்
சினிமாக்கள் இதற்கு மட்டும் போய்ட்டு அம்மா வீட்டிலேயே என்ஜாய் பண்ணும்
செர் செரி அம்மா போனா அம்மா சேர் சேரி நம்மோ போனா அம்மா சமச்சு குடுப்பாங்குளா நீங்கெல்லா செஞ்சு குடுத்துர்வீங்ளா
நானும் அம் மாவும் பெரும்பாலும் சமைப்போம் என் தங்கை சாப்பிடுவார்
பசங்களுக்கு ஒரு கொஞ்சோ நல்லா இருக்கும் அங்க போய் வெளாட போல இருக்கா எல்லாருமா சேந்து
போம்மலே பசங்க ஒரே அடந்தா அவுங்க கேட்டது வாங்கி தரணு அப்டிங்குற அடோம் அங்க
தாத்தா பாட்டின் இருந்தாலே அதான போய்வெலாடோ கொள்ள என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க அம்மா அப்பா வந்து கேக்க மாட்டாங்க அப்டின்ற அவுங்களுக்கு ஒரு நெனப்பு அதனால வந்து அவுங்க அங்க போயி அந்த மாரி இது பண்றாங்க தெர்லைங்ளா
உம் அதேதா
என்ன தோழி
அதேதா நீங்க அப்றோ காய்கறி எல்லா எங்க வாங்குவீங்க
காய்கறி வந்து இங்க பெருமாலு வந்து வீட்ல வாய்ன்ட்வந் தந்துருவாங்க வீட்ல மாமனார் மாமியாரு யாராச்சு வாய்ன்ட்வந்து குடுத்துருவாங்க அஹ் அப்புடி இல்லனா நானு ஒரு சில நேர்த்துக்கு பிள்ளைங்ள வந்து பள்ளிகோடத்துல விடப்போது வாய்ன்ட்வந்ருவ நெறைய வந்து தண்ணி சத்
இதில் நம் ஃபேம்லி பர்ஸ்னல் இஸ்யூஸ் பற்றி பேசலாமா
ஆஹ் பேசலா வாங்க கேக்குதா தோழி
கேக்குது தோழி நான் பேசுவது கேட்கிறதா நா அம்மா வீட்டிறுகு போனாவே பெரும்பாலும் இங்கிருந்து எனக் கூ நெறைய அழுத்தங்கள் குடுப்பது உண்டு
ஏ வாங்க வாங்கன்டா
அங்க அதிக நாட்கள் தங்க கூடா து அப்படி என்ற நிபந்தனைகள் உண்டு எனக்கு
அதா எதுக்காக அப்டி சொல்றாங்க
க்கு சமைக்க ஆளு வேண்டும் எக்செட்ரா எக்செட்ரா ஆள் வேண்டும் அதற்காக அதை சொல்லி என்னை பிரெஷரு அழுத்தங் குடு க்கும் போது என்னால் அங்க போயும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை தோழி
போறது அம்மா வீட்டு
போயி நானு அபியே நானும் வேண்டுமென்றே இந்த முறை உ ஒரு மாசம் தேட்டி டேஸ் டுவெண்ட்டி நைன் எயிட் டேஸ் இருந்துட்டு வந்தே
ஆஹ் இப்டில்லா செய்ய கூடாதுல்ல ஏ அவுங்களு
நா வேணும்மென்றேதான் இருந்துட்டு வந்தே அவுங்க போயி நா போயி ஒன் வ ஒரு வாரத் திலயே என்ன
கூப்ட்டாங்களா எதுக்கு அப்டி செய்றாங்க
அதற் காரணம் அவர்களோட மனப்பான்மை அவர்கள் வளர்ந்த விதமாக இருக்கலாம் அவர்களோட இதுக்கு ஏத்த மாரி நம்ப மா த முடியாது
கண்டிப்பா ஏனா நம்மளுக் கெடைக்கிறதே
அது மட்டுந்தா அதுவுமே நா பாத்தீங்னா ரொம்ப லாங்ல வந்து இருக்கே ரொம்ப வித்தியாசத்துல இருக்கே
அதியு ஏ அனுப்ப மாட்டகறாங்க இப்பிடில்லா செய்யும்போது ரொம்ப ஒரு இதா இருக்கும்ல புள்ளைங்க வந்து சொல்ல மாட்டாங்ளா
பசங்க கள்க்கு பசங்களுக்காக தா அங்க இருந்ததே அவர்கள் ரொம்ப அழுது அடம்பிடித்து நாங்கள் இங்கேதா இரு இருப்போம்
செரிங்
அ அப்படியெல்லாம் சொல்கின்றதுனாலே நான் இவர்களிடம் சண்டை போட்டு ஃபோனில் உரையாடி கொண்டிருந்தேன்
ஆஹ் இப்ப அங்கயாச்சு போனா நிம்மதியாக இருக்கணு
அங்க போனாலியும் நிம்மதியே இல்லை தோழி
எப் இப் எப்பதா அப்ப ஆண்டவ நிம்மதிய குடுப்பா
ஆமா
ஆஹ் இந்த மாரி செஞ்சா அவுங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல அவுங்க சமைச்சு குடுக்க மாட்டாங்களா
அவுங்க அம்மாலா நன்றாக தான் உள்ளாரு தோழி வேண்டுமென்றே என்னை அப்டி அழுத்தம் குடுக்கறாங்க ஆமா
ஏ அவ மட்ற போய் நிம்மதியா இருக்கா
ம் இவர்களும் வரமாட்டார்கள் என்னையும் நிம்மதியாக இருக்க விடமாட்டார்கள் போல்
நல்லா சமைச்சு சமைச்சு டெய்லி குடுத்துருவீங்க இல்ல அதனாலதா உங்கள உட மாட்டேங்குறாங்க
அப்பறம் ஒரு மாசம் கழித்து வந்து எனக்கு நெறய பூகம்பங்கள் இங்கு காத்து இருந்தது
உம் வந்தவுனே சரியான அலப் பறையா
ம் யாரும் எதிர்கொள்ளாத ஒரு சில பல விஷயங்களை எதிர்கொண்டேன்
ஏ என்ன சொன்னாங்க
அவர்கள் மேல் ப நெறைய தவறு உள்ளது பட் அ என் மேல் அதை திணிக்கிறார்கள் ஒரு மாதம் நான் அங்கு எதோ தவறான யெ யாரோட இரு பக்கத்தில் இருந்ததாக
ஐயய்யோ இந்த மாரில்லா ஏ பேசுறாங்க
இதை விட கேவலமாக பேசுகிறார்கள் தோழி நான் என்ன
தேவையில்லாததல்லா பேசுறாங்க நம்மளுக் குடுத்த நேரம் முடிஞ்சிருச்சி மறுபடியும் கால் பேசுவோ